ஹருகுதுங்களா ம் எப்டி இருக்கீங்க உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு
நல்லார்க்கே நீங்க நல்லார்க்கீங்ளா
ம் நல்லார்க்கே சாப்டிங்ளா
அ சாப்ட்டாச்சு
ம் ஓக்கே ஓக்கே ம் நா சாப்ட்டே இன்னு ஹஸ்பண்ட் வர்ல அவுங்க வந் சாப்டுவாங்க எப்போ அவுங்களுக்கு வெயிட் பண்ணுவ இப்ப எனக் பசிச்சிருச்சு அதுனால் சாப்ட்டெ தூங்குறத்தா பாக்கி
என்ன பெஷல் இன்னைக்கு
இன்னைக்கு நீங்க எங்கள்து அந்து நாயி உங்கள்து ஞாயித்திக்கெழ்ம ஸ்பெஷலா செய்வீங்கள்ள அந்த மாரி எங்கள் ஃப்ரைடே வந்து ஸ்பஷல்லு அதனால வந்துட்டு இன்னைக்கு சிக்கென் பிரியாணி அப்றோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ ரெய்த்தா அப்பறொ கத்திரிக்கா தொக்கு எல்லா வச்சு சாப்ட்டாச்சு
செய்விங்ளா
ம் நானு செய்வ ஆனா இன்னைக்கு நா செய்ல அம்மா குடுத்துஉட்டாங்க
செரி செரி இல்ல நாங்க தயி இது தயிர் பச்சிடி செய்வோ அடுத்து பிரியாணி முட்ட வேணா வேக வெப்பே அவ்வளோதா
ம்
ம் அன்னக்கு கொழம்பல்லா கூட செய் மாட்ட என்னா யாரு சாப்புட மாட்டாங்க அது ஒண்ணுதாங் காலியாகு அடுத்து இன்னொன்னு செஞ்சம்னா அது வின்னு எல்லாமே வென்னின்னு பொய்டு யாரு சாப்ட மாட்டாங்கன்ட்டு செரி போ அப்டின்ட்டு எதோ ஒண்ணு செய்றம்மா அதோடு விட்டுற்றது
அது இல்லாம ஒயிட் ரைஸ் வேர வடிச்சி பெப்பர் சிக்கன் செஞ்சோ எனக் தெரியாது அம்மா வந்து எதோ ஆர்டரு எடுத்து செய்வாங்க அந்த சமச்சு குடுப்பாங்க அதுனால ஒரு அஞ்சுகிலோ ஆட்ரு வந்துருஞ்ச்சா அதனால ஒருரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சு எங்களுக்கு குடுத்து வுட்டுருந்தாங்க நா அதுக்கு முன்னாடியே ஒயிட் ரைஸ் வட்ச்சு பெப்பர் சிக்கன் மார் செஞ்சுட்ட
செரி செரி
அதனால அதையு அத நைட்டுக் சாப்ட்டோ பிரியாணி மதியானோ சாப்ட்டோ
செரி செரிங்க நீங்க என்ன பிரியாணி உங்க ஸ்டைல் என்னது
இல்லல்ல இன்னைக்கி என்னமோ பொழுது போயிர்ச்சி இதுக்கப்பற் நாளைக்கு தா யோசிக்கணு
செரி செரி நீங்க எப்டி ச பிரியாணி செய்வீங்க
இதுல பெரிய டாஸ்க்கே என்னன்னா என்ன சம சமைக்கிற்த்து கூட ஈஸி தா என்ன சமைக்கணுன் யோசிக்கற்தா பெருசு
செரி செரி ம் சேரிங்க ஓ நீங்க எப்டி பிரியாணி செய் பிரியாணி எப்டி செய்வீங்கன் சொல்லுங்கன்னே
பிரியாணி நார்மலா நீங்க செய்ற மார் தா செய்வோ பிரியாணி வந்து குனா அ
இர்ந்தாலு உங்க ஸ்பெஷலு சொல்லலால்ல
சொல்லலா அதா என்னன்னா நாங்க நெறைய பா
ஆ இந்து அவங்க ப்ரியாணி எல்லாமே நார்மலா நல்லாருக்கு அ பக் கத்து வீட்ல இருந்தாங்க முஸ்லீம்ஸ் அவங்க செய்ற பிரியாணி அம்மா செய்யறது நல்லாருக்கு பட் அது கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா இருக்க மார்ருக்கு ஸ்மெல்லே ஹெவியா தூக்கலா இருக்கு ம் ம்
இல் இல்லங்க இப்ப நார்மலா என்னனா இப்ப எனக்கே வந்து நா செய்யறது ரொம்ப டேஸ்ட் டா இருக்குன் இன்னோர்த்தவ்ங்க சொல்லுவாங்க ஆனா வந்து எனக்கு வேற யார்ன்னா ஒருத்தங்க செஞ்சு குட்த்தா டேஸ்ட்டா தெரியு அதுதா நார்மலா ப்ப எப்டி நார்மலா பிரியாணி ஸ்பைசஸ் போடுவோ எ சட்டிய காய வெச்சு எண்ண ஊத்தி அதுக்கப் றோ ஆனியன் அந்த வெங்காயோ பாத்தரோ வந்து அந்த ஆமாமா குக்கர்லா இல்ல குக்கர் சாப் பாட் நெறைய வந்து நா விரும்ப மாட்டே
செரி செரி குக்கர்ல தா செய்வோ அதுக்கே அது ஒன்னா வெந்திருக்கு இல்லீனா கொழஞ்சிருச்சி அந் த மாரி பிரச்சன வந்துரு வேகல அந்த மாரி ஓவர் குக்கிங் இல்லைனா குக் ஆகல
அது ஒன்னு இல்ல நீங்க பாஸ்மதி அரிசி போட்டீங்கனா ஒரு கிளாஸு அரிசிக்கு ஒன்ற கிளாஸ் தண்ணி ஊத்தணு இத ஒண்டி நீங்க ஞாபகோ வெச்சுக்கிட்டீங்கனா சோறு கொழயாது
இல்ல நா வந்து பாத்தீங்ன்னா ரெண்டு வெப்பே அந்த ரைஸு ஓகே எனக்கு பாஸ் மதி ரைஸ் கூட ஓகே இந்த நார்மல் ரைஸ் தா வந்து கொழஞ்சிரு
ஆ அதுக் வந்து ஒன்னுக்கு ரெண்டு வெக்கணு நீங்க எத்தன வெப்பீங்க
நா மூணு வெப்பே
ஐயோ அவ்ளோ வெக்க கூடாது வச்சா பொங்கல் மாரி வரு மூண்லா வெக்க கூடாதுங்க ரெண்டு வெச்சி பாருங்க
ரெண்டு வெச்சம்னா அடி பிடிச்சிருது சா ரைஸே வேகாது ஆனா அடி பிடிச்சிரு
விடுவீங்க
விசில் பாத்தீங்கன்னா ரெண்டு அதிக்மா வெச்சு விடுவே அதுக்கப்பறோ ஒன்னு கம்மியா வெச்சுட்ருவே
ஏங்க அது சோறா என்னாது நீங்க வேற அப்பிட்லா உடக்கூடாது இத பாருங்க ஃப ஃபஸ்ட்டு கேளுங்களே நீங்க என்னங்க நம்ம கறிய உட்ற மாரி உட்டுகிட்ருக் நீங்க அந்த மார்லா உடக்கூடாது இப்ப நார்மலா வந்து கூ குக்கர்ல வந்து நல்லா போட்டு எல்லா தாலிச்சு விட்டு நல்லா கொதிக்க மொது தானே குளோஸ் பண்ணுவீங்க
ஆமா எல்லாமே போ கோ இல்ல இல்ல எல்லாமே கொதிச்சதுக்கு அப்புரோ ஆக்சுவலி அந்த வாட்டர் எல்லா கொதிச்சதுக்கு அப்புரோ தா ரைஸ் போடுவே ரைஸ் போட்டது அரிசி போட்டது ஒடனே க்ளோஸ் பண்ணிடுவோ
இல்லங்க நீங்க ரெண்டு விதமா செய்யலா ஃபஸ்டு எப்டினா நல்லா எல்லாமே கொதிச்சு அரிசி மேல வருதுல
ஆமா
அந்த டைம்ல நீங்க குக்கர மூடி விசில் வுட்டா ஒரே விசில்ல ஆஃப் பண்ணிருணு
ஓக்கே
ஓக்கே அது
அதாவது சிக்கன் வந்து நம்ம முக்கால் வாசி வெந்துரணு ஃபர்ஸ்ட்டே
சிக்கன் எல்லா வெந்து தண்ணி கிண்ணி எல்லா ஊத்தி அரிசி எல்லாமே போட்டு சொல்றே நானு
ம் நா வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ சிக்கன் வேக வேக உட மாட்டே ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சும்மா அத கிளறிட்டே இருப்பே அது கொஞ்சு லைட்டா அந்த கலர் மாறனது அ தண்ணி ஊத்திட்டு தண்ணி கொதிச்சது ரைஸ் போட்டுட்டு க்ளோஸ்
சிக்கன் லா சீக்கிரோ வெந்துருங்க இப்போ மட்டன் தா வேகாது சிக்கன் எல்லா சீக்கிரோ வெந்துரு நீங்க வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தாதீங்க பொங்கல் மாரி வரு மூணு கிளாஸ் ஊத்ததீங்க ரெண்டு கிளாஸ் மட்டு ஊத்துங்க
ம் கே ஆனா ரெண்டு தா ஊத்துனா எங்களுக்கு தீஞ்சிருது அடிபிடிச்சிருது
அதுதா நீங்க மூணு விசில் ஏ உடுறீங்க ரெண்டு விசில் தா உடணு
ஓக்கே
ம் அந்த அரிசி மேல வரும் போது குக்கர க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒரு விசில் போது நீங்க ஒடனே அரிசிய போட்டு கொதிக்கிற நேர துல குக் குக்கரு மூடி போட்டீங்கன்னா ரெண்டு விசில் போது நீங்க என்னென்னமோ சொல்றீங்க ங்க மூணு விசில் உட்டா அடிதா புடிக்கு இந்த மாரி செஞ்சு பாருங்க நல்லா வரு
செரி ஓக்கே
ம்
ம் ம்
தீய தா செய்யு அடிபுடிக்கு கீழே ரொம்போ
சரி சரி எனக்கானா அந்த பாத்தரத்துல செய்வாங்க அ தக்காளி சாப்பாடு எல்லாமே குக்கரு தா அந்த ஆக்சுவலி அந்த மாரி வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி எது செஞ்சாலுமே குக்கர் தா இன்னு தனியா பாத்தரத்துலல்லா செஞ்சது இல்ல ரைஸ் வந்து டு ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மாரி வெப்பே ஆ ஒரு இவங்க அப் அப்பா வந்து சம்டைம்ஸ் இல்ல எனக்கு வடிச்ச சாதம் வேணா குக்கர்ல தா வேணுனாருனா
ஒரு நிமிஷோ இருங்க ஓ என்னண்ணா இப்போ வந்து நம்பா ஏ ஃபர்ஸ்ட்டு ந நீங்க ரெண்டு விசில் ஸ்பீடா வுட்டு ஒரு விசில் ஸ்லோவா ப்பான் சொல்றீங்கில்ல அது வந்து பர்ஸ்ட் எதுக்கு தெரியமா அந்த மாரி வெப்பாங்க கறில்லா சீக்கிரோ வேக மாட்டேங்கதுல்ல அந்த மாரி ஆயிட் டம்ஸ்சுக்கு தா ரெண்டு விசில் நல்லா உட்டுட்டு ஒரு விசில் என்ன ஸ்லோல வச்சு உடணு இது வந்து சாப்பாடுங்க மாவு மாவா ஆயிரு நீங்க
ம் ம்
கூட இன்னொரு விசுல் வுட்டீங்கன்னா அவ்ளதா மாவாயிரு அப்டியே தோச மாவு மாரி தோச ஊத்தி சாப்ட வேண்டிதா
நார்மலா ரைஸக்கே பாத்தீங்கன்னா நா அந்த மாரிதா விடுவ ரைசுக்கே பாத்தீங்கன்னா ரெண் ரெண்டு விசுல் விடுவ ரெண்டு விசுல் விடுவ ஏன்னா ஒரு விசுல்ல ஆஃப் பண்ணா அது வித விதையா இருக்க மாதிரி இருக்கு சோ இ அப்டி இல்லின்னா தண்ணி நிக்குது
ம்
அ தண்ணி எக்ஸஸா இருக்கா ஆ ம் ரைஸ் வெந்துருக்கும் பட் ஆனா தண்ணி கொஞ்ச இருக்கும்
இப்ப நீங்க நார்மலா ஒரு நிமிஷ இருங்க இப்ப நீங்க நார்மலா விதயா சாப்டுவீங்களா இல்ல குலஞ்சி சாப்டுவீங்களா
ஆஹ்ஹா அதா வெத ரொம்ப அதாவது உதிரியா இருக்கணு ஆனா வெந்துருக்கணு
ஆஹ் அதா கொஞ்ச அப்ப வறயாதா சாப்டுறீங்க குழஞ்சு எல்லா சாப்ட மாட்டீங்க அப்ப வந்து நீங்க ரெண்டு வி சுல் வுடுங்க புரிது நீங்க சொல்றது புரிது ரொம்ப வறயாவுல்ல குழஞ்சு இல்ல நார்மலா சாப்டுறனு சொல்றீங்க அதுக்கு ரெண்டு விசு விசுல் விடுங்க மூணு விசுல்லா உட்டீங்கன்னா கீழ அடிபுடிச்சிடு நல்லா இருக்காது
சேரி சேரிங்க
மாரி சாதோ ஒரு மாரி பொங்கல் மாதிரி இருக்கு நல்லா இருக்காது எங்க வீட்லல்லா அப்டி ருந்தா எறங்கவே எறங்காது சாப்பாடே வெத வெதயா தட்ல போட்டா சவுண்ட் வரணு
ம் ம் ம் ஆ அப்ற வடிச்சி செய்றங்க ரீசண்டாதா பாத்தீங்கன்னா வடிச்சி செய்ற ரொம்ப நாளா செய்னு செய்னு நெனச்ச செய்ய முடில அப்றோ இப்போ சரி செய்வோ அப்டின்ட்டு ஒரு நாள் ஆரம்பிச்சது அ அப்றோ மாத்தி மாத்தி இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்டியே மாத்தி மாத்தியு செய்வ திடீர்ன் ரெண்டு நா ரெண்டு நாள் கண்டினியூவா
இல்லங்க இப்பதா யூடியூப் தொறந்தாலே எல்லாருமே வந்து அந்தந்த ரெசிபி நெறைய போடுறாங்க அத பாத்து நீங்க செஞ்சா கூட கரக்டா வரு
நம்ம ஒண்ணு ஒண்ணு ட்ரை பண்ணு போது ஒவ்வன்னு ஒவ்வரு மாரி ஆயி போயிடுது
ஆமா அவுங்க ட்ரை பண்ண போது நல்லா இருக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது நல்லா வராது
அம்மே அது நமக்கு செட் ஆகல அதுனால நா பாப்ப ஆனா அதுல வந்து எனக்கு அதே மாரி இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தம்னா அவங்க சொல்றது எல்லாமே அப்ப அவசரத்துக்கு நம்ம கிட்ட இருக்காது
ஆமா நம்ம எதுன்னா ஒன்னு கம்மியா போடுவோ நம்ம எதுன்னா ஒன்னு ஸ்கிப் பண்ணிருவோ அதுனால நல்லா வராது
ஹ அதுனாலதா என்ன பண்ணிறது இருக்றத வச்சு அப்டியே பாப்ப ஆ வீட்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி அப்டியே போட்டு மாத்திக்குவ எனக்கு என்ன தெரிதோ அத வச்சு அப்டியே சமச்சுக்கிறது
ம் ம் நாலா யூட்யூப் பக்கமே போமாட்ட எ எனக்கே தெரியு எல்லா சமையலு அதுனால யூடியூப்
நா செய்வ பட் ஆனா அந்த அளவுக்கு தெரியாது இன்னமுமே தெரியாது அந்த ஆ ஒவ்வருத்தரு ஒவ்வரு மாரி செய்வாங்க அது ஒரு நாள் எனக்கு நல்லா வரு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நல்லாவே வராது
ஆமா
ஆனா அந்த நல்லா வராத அன்னைக்கு பாத்தீங்கன்னா நெறைய செஞ்சிருவே நல்லாருக் அன்னைக்கு கம்மியா செய்வே பத்தாத மாரி இருக்கு
எனக்கு நடந்திருக்கு இது
அது தங்குற மாரிதா ஆகு அதுக்கு அதே மாரி இப்ப இன்னைக்கு நல்லா இருக்கு சரி நம்ம இன்னொரு நாள் அன்னைக்கே நல்லாருந்துச்சே இன்னொரு நாள் செய்வோனு செஞ்சம்னா அன்னைக்கு நல்லாவே இ கடைல வாங்குனோம்னா சொதப்பிடும் ஒ ஒ ஒன்னு இல்ல உப்பு மட்டும் அதிகமா போயிடு
இல்ல ஒரு சின்ன ஒர்க் இருக்கு நா உங்களுக் கால் பண்றே
செரிங்க பாய்